ஹலோ
வணக்கமா
ஆ ஆ‌ கேக்குதுங்ளா
கேக்குதுமா கிளியரா இருக்கு
ஆ ஆ சேர் செரிங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்க தோழி
ம் நல்லது மா நா ஹவுஸ் ஒய்ஃப் தா நீங்க
நானு ஹவுஸ் ஒய்ஃப் தா தோழி
மதியானோ என்ன சாப்பாடு னிக்கி சண்டேன்ங்கறதுனால நான்வெஜ்லா சாப்டீங்ளா நான்வெஜ் இன்னைக்கி
ஆமா ஆமா இன்னைக்கு அசைவம் தா அசைவ உணவு தா அங்க தோழி நீங்க
இங்க கோயில் திருவிழா அப்டிங்கறனால நாங்க அசைவோ சாப்படல
சேர் சேர் சே
இல்லன்னா எப்பவுமே ஞாயிற்றுக்கிழம அசைவந்தா
ஓ அப்டிங்ளா அம்மன் கோவில் திருவிழாங்ளா
ம் ஆமா அம்மன் கோயில் திருவிழா
ஆ ஆடி மாசோ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடு வாங்ளா
ஆமா திரௌபதி அம்மன்றதுனால ஆமா முன்னாடியே முடிஞ்சிடு
ஓகே ஓகே ஓகேங்க தோழி என்ன இன்னைக்கி எப்டி சாம்பார் அந்த மாரி வச்சுட்டீங்ளா
ம் ஆமா இன்னைக்கு சாம்பார் தா
சேர் செரிங்க தோழி இன்னைக்கி எங்க வீட்ல மட்டன் வச்சாங்க
நல்லதுமா
ஆமா ஆமாங்க தோழி பசங்க சாப்டுவாங்க அதனால ம் உங்ளுக்கு எத்தன பசங்க
எனக்கு பையன் ஒன்னு பொண்ணு ஒன்னு
ஓ ஓ செரிங்க தோழி
ம் உங்களுக்கு அசைவ உணவுலே பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு
எனக்கா எனக்கு வந்து கோழிக் கறி தா தோழி‌ க அதுல வந்து அ பிரட்டல் மாரி பண்ணி சாப்பறது பிடிக்கு
ம் நல்லது நல்லது ஓ சேர்
ம் உங்களுக்கல்லா தோழி நீங்க எது எடுப்பீங்க மீன் அது மாதிரி மாத்தி மாத்தி எடுப்பீங்ளா ஆ
ஆமா ஆமா
சொல்லுங்க
அ எனக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்கோ மீன் குழம்பு நீங்கல்லா எப்டி செய்வீங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி செய்யிறாங்க இல்லயா
ஆமா
ம்
அ நீங்க சொல்றீங்களா ஏன்னா நான் வந்து அவ்வளவா சமைக்க மாட்டன் அ ஆமா ஆமா ஆமா எனக்கு அத பத்தி தெரியாது அவ்வளவா நானு கட் கட் பண்ணி கொடுக்கறது அது மாதிரிதான் பண்ணுவன் என்னோட வீட்டுக்காரு பாத்து ப்பாங்க அதெல்லாம் நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் வெஜ்ன்னா சமச்சிருவேன் ஆமா
நல்லதான்
ம் நீங்க எப்டி செய்வீங்க
நா வந்து மீன் குழம்பு பாத்தீங்கன்னா நாட்டு மீன் கடல் மீன் இருக்கும் அதுல பாத்தீங்கன நாட்டு மீன் வந்து கொளொம் ஆத்துலாம் பிடிக்கிறது
அ செரி
அந்த மீன் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது ஒரு மாரி ஸ்மெல்லு வரும் அதனால எனக்கு சாப்டவே புடிக்காது அதிகமா நாங்க அது வாங்க மாட்டோம் இப்ப மீன்பிடி தடைக்க காலம் வந்ததுனால அ மீன் நாட்டு மீன் தான் வாங்கற மாரி ஆயிருச்சு ஒரு ரெண்டு நாள் மட்டும் நாட்டு மீன் வாங்கணும்
ம் செரி செரி செரி
ம் ஆமா புளி கொஞ்ஜோம் ஊற வச்சுக்கிட்டு புளிய கரச்சி தனியா எடுத் து வச்சுக்கிட்டு அதுலயே பாத்தீங்கன்னா மொளகா தூள் சேத்துருவோம் மொளகாதூள் பாத்தீங்கன்னா கொழம்பு மொகாய்தூள் ரெண்டு ஸ்பூன் சேத்தாக்க தனிமொளகாய்த்துல வந்து ஒரு ஸ்பூன் சேப்போம்
ஆ செரிங்க தோழி ஆ
அதுலே பாத்தீங்கன்னா ந உப்புலாம் சேத்துருவேன் அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்ஜோம் நெறைய அரைஞ்சிக்கிட்டு
ம்
ம் தக்காளி வெந்தயம் கருவே ப்பில அ இதெல்லாம் போட்டு நல்ல கிரேவி மார் ரி வதக்கொணும் நல்லெண்ணய்ல நல்லா வதக்கனதுக்கு அப்பறோம் நம்ப கரச்சி வச்சிருந்த புளி கரைசல வந்து அதுல சேத்துட்டு அதுக்கப்பறோம் அது கொஞ்ஜோம் கொதிச்சு பச்ச வாசன போனவுனே கொதிச்சு வரப்ப கொஞ்ஜோம் தேங்காயில சீரகொம் பெருஞ்சீரகொம் பச்ச மொளகா இது மூணையும் வச்சு அரச்சி கொழம்புல சேத்துருவேன் அதுக்கப்பறோம் பாத்தீங்கன்னா மீன் கொழம்பல வந்து மாங்காதான் ரொம்ப ஃபேமஸ் மீன் கொழம்புனு பொறுத்த வரைக்கும் நாங்க மாங்கா வெண்டைக்கா ரெண்டுமே போடுவோம் நீங்க அது மாரி பா சேப்பீங்ளா
நாங்க கத்திரிக்கா மாங்கா உருளக்கெழங்கு அது மாரிலாம் போடுவோம்
ஓ செரி செரி மீன் கொழம்புலையா
க ஆமா வெண்டைக்கானா புதுசா இருக்கு வெண்டைக்கா போட்டம் போட போட்டே நாங்க இன்ஸ் செஞ்சதில்ல முருங்ககா கூட போடுவாங்க ம் ஆமா ஆமா ஆமா அப்டியே அந்த கார கொழம்பு வக்கிறா மாரி தான அதே மாதிரியே அதுல வந்து மீன் போட்ருவோ அது அப்டியே மீன் இல்லன்னா கருவாடு கூட போட்டு செஞ்சாலு அதுவு நல்லாருக்கு அது மாதிரியா வெண் இதில் போட்டு முருங்க க்கா கத்திரிக்கா மாங்கா இந்த மூணு
அப்டியா
ஆமா ஆமா நல்லாருக்கு அது கூட எங்க பாட்டி செய்வாங்க நல்லாருக்கு ம்
நாங்க வந்து இது வரைக்கு முருங்ககாலா மீன் கொழம்புல சேத்ததில்ல மீன் கொழம்பு பாத்தீங்கன்னா
கேக்குதுங்ளா
மீன் கொழம்புன் பாத்தீங்கன்னா வெண்டைக்காயு ஆ மாங்காவு மட் டுந்தா நாங்க சேத்து பண்ணுவோ
ம் செரி செரிங்க தோழி ம்
ம் ஆமா வெண்டைக்காவ முன்னாடியே வதக்கிட்டு கொழம்புல கரச்சு வச்சுக்கனு புளிய அதுல சேத்துட்டு அதுக்கப்பறோ இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்பறோ இந்த கொழம்ப தூக்கி அதுல ஊத்துவோ நாங்க அப்டிதா வெண்டைக்கா மீன் மீன் கொழம்புல சேப்போ அதுக்கப்பறோ நா சொன்ன இல்லயா தேங்கா ஊத்துனதுக்கு அப்பறோ கொதுச்சு வந்ததுக்கு அப்பறோ மாங்கா போட்டுட்டு அதுக்கப்பறமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்பறம் மீன் சேத்து அது லைட்டா ஒரு கொதிக்கணும் கடல் மீனுங்கறதுனால கரஞ்சு போய்டுங்கிறதுனால லேசா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்பறமா எறக்க போம்போது ஆமா எறக்க போம்போது பச்ச கொத்தமல்லி சேத்து எறக்கிடுவே
சேரி சேரி சேரிங் தோழி எது மாரி மீன்லா இப் இப்ப வாங்னா பசங்கல்லா விரும்பி சாப்டுவங்க முள்ளு இருக்காது முள்ளு அதிகமா இருக்கு அப்டில்லா சொல்லுவாங்கல்ல
ஆமா சேப்பு மீனுன்னு சொல்லுவாங்க சங்கரா மீனுன்னு
ஆமா
அது வாங்னா பசங்களுக்கு கொழம்பு வச்சாலு நல்லாருக்கு வறுவல் பண்ணாலு நல்லாருக்கு
ஆ சரிங்க தோழி முள்ளு ஆனா அதுல அதிகமா இருக்குந் தான ஓரளவுக்கா
இருக்காது அவ்வளவா ரொம்ப இருக்காது
ம் ம் ம் ஓகேங்களா நாங்க பா ற மீன் தா வாங்குவோ அந்த பாற அதுல வந்து முள்ளு அவ்வளவா இருக்காது அது நல்லா சாப்டுவாங்க ஒடையாது ஒரு சீக்கரமா
ஆமா ஆமா
பாற மீனு ஆமா அது அதுக்கப்றோ ம் கண் அ இந்த கனவாமீனா அது சொல்லுவாங்களே அது கூட சாப்டுவாங்க நல்லா ம்
ம் ம் கனாவ மீன் வந்து ர ஆ வேற வித்தியாசமா இருக்கு மீன்லயே அது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு அது பாத்தி தீங்கன்னா நீங்க எப்டி மீன் கொழம்ப வைக்கிற மாரியா செய்வீங்களா இல்ல எப்டி செய்வீங்க கனவா மீன
அது மாதிரிதா செய்யவோ தோழி அது திக்கா கிரேவி மாரி செஞ்சுருவோ நாங்க அது தண்ணி ரொம்ப சே சேக்காம
ஆமா அது வந்து ம் வறுவல் பண்ற மாரியே பண்ண ரால் வறுவல் சிக்கன் வறுவல் அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேத்து அத பண்ணாக்கா அது நல்லாருக்கு சாப்புறதுக்கு
ம் ம் அதாதா அதா அது கிளீன் பண்றதுதா கொஞ்சோ அந்த கருப்பு எல்லாத்தையு எடுத்துட்டு அது மாதிரி பண்ணா ம் அதனால கட் பண்ணிட்டா தெரியாது கா ம் ம் அதுதா தோழி அப்டி சின்ன சின்னதா அப்புறோ இறால் வந்து ஆ எப்பிடி அது ரொம்ப கா ஹார்டாயிடும்ல அது மாதிரி ஆகாம எந்த பதத்துல ஆஃப் பண்ணலா தோழி அது வெந்துச்சானு
அப்டியா அது பாத்தீங்கனா இறாலுக்கு பாத்தீங்கனா சீக்கிரமா வேகற ஆ டைப்தா அது அது கொஞ்சோ சீக்கிரமாவே வெந்துரு அது கொஞ்சோ நம்ம ப்ரஸ் பண்ணி பாத்தாலே தெரியு நம்ம வ வதக்கும் போதே தெரியு நம்பளுக்கு
சுருண்டு வந்த ஒடனே அது மாதிரி பாத்து ஆஃப் பண்ணனுமா
ம் நா சுருண்டு வந்த ஒடனே இல்ல கொஞ்சோ தண்ணி வச்சு வேக வச்சுதா நம்ம வேக வைக்கணு அதுன்ன ரொம்ப அத அதிக நேரோ வேக வேண்டிய அவசியோல்ல
ம் ம் செரி செரி ஒரு பத்து நிமிஷோ அந்த சுருண்டு வந்ததுலருந்து ஒரு பத்து நிமிஷோ வச்சுனா கரெக்டாருக்கு இல்லனா அது ரப்பர் மாரி ஆயிடுது அப்டே
ஆஹ ஆ ஆ
ம் ஹும் அதா அதா தோழி அதுக்கப்புறோ உங்கப் பசங்கலா என்ன விரும்பி சாப்புடுவாங்க ரொம்ப நீங்க செய்யறதுல
நான்வெஜ் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க
ம் ம் செரி செரி செரி அப்டிங்களா லன்ச் பாக்ஸுக்கு எப்டி குடுத்து விடுவீங்களா நான்வெஜ்லா இல்ல ஒரு சில ஸ்கூ கூல்லலா குடுக்க கூடாது சொல்வாங்க எப்டி குடுக்கலாமா
இங்க நான்வெஜ் வந்து ஸ்கூலுக்கு குடுக்கமாட் ஸ்கூலுக்கு குடுக்கலா எங்க பசங்க ஸ்கூல்ல ஆனா நா வந்து ஸ்கூலுக்கு குடுக்க மாட்டே ஏனா அங்க ம் அ குடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்புருக்காது நா ஃப்ரிட்ஜ்லலா வாங்கி வச்சியுமே ஆமா ஃப்ரிட்ஜ்லலா வாங் கி வெச்சு நா சாப்பாடு செய்ய மாட்டே மீன் ஆகட்டு எதுவுமே நா ஃபரிட்ஜ்ல வாங்கி வெச்சு செய்ய மாட்டே கால்ல எட்டு மணிக்கு ஆட்டோ வந்துடு அதுக்கப்புறனா அதுக்கு முன்னாடியே எனக்கு கடையெல்லா இங்க பக்கத்துல கெடையாது கொஞ்ச தூரமா போனு அப்டிங்கறதுனால நா வந்து வாங்கி செய்ய முடியாது வாய்ப்பு இருக்காது நா வீட்ல செஞ்சு வெச்சுருக்கும்போது ஈவினிங் வந்து சாப்டாதா
ஆமா ஆமா அந்த டைம்லதா சாப்ட முடியு ம் சேரி சேரி வேற என்ன தோழி ச ஆ வெஜிடேரியன்ல என்ன ஸ் செய்வீங்க ரெசிபி சீக்கிரமா செய்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க இப்ப லேட்டாயிடுச்சு சு எழுந்துகிறதுக்கு அப்ப என்ன செஞ்சு குடுப்பீங்க டக்குனு
நா வந்து டக்குனு செய்யறது பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் சாதொ செஞ்சோம்னா அது கொஞ்ச டக்குன்னு ஆய்டு குக்கர்ல வச்சர்லா ஆ கொஞ்சமா கேரட்டு பீன்ஸு வெட்டிக்கிட்டு டக்குனு அ பிரியாணி ஸ்டைல்லே செஞ்சு குடுத்தா பசங்க சாப்ட்ருவாங்க அது கொஞ்ச சீக்கிரமா முடிஞ்சிரு
அப்டி மசாலாலா போட்டு அதுலயே வந்து நம்ப ரைஸையு போட்டு செஞ்சர்ணு
ஆமா எப்டினா அ கேரட்டு வெங்காயோ ஆ பீன்ஸு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பச்ச பட்டாணி இருக்குல பச்ச பட்டாணி நம்ம வந்து அந்த இது கூட சேத் த்துக்கலா அது பேர் என்ன
சோயாஸ்
ம் சோயா சோயா ம் சோயா சேத்துக்கலா அ சோயா சேத்துக்கிட்டு நல்லா எல்லாத்தயு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா போட்டு நல்லா வதக்கிட்டு பட்ட கிராம்பு இதெல்லா போட்டு நெய்ய எல்லா சேத்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோ மசாலா நா தனிமிளகாய் தூள் தா போடுவ தனிமிளகாய்தூள்னா நா கடைல வாங்க மாட்டே வீட்லயே தனியா மிளகா மட்டு அரச்சு வச்சிருப்ப
அ அ சரிங்க தோழி அது மட்டு போட்டுட்டு கிளறிடுவீங்க ஃபுல்லா
ம் கெளறிவிட்டு அப்றோ அரிசிக்கு தேவையான தண்ணி வச்சுட்டு
ம்
அரிசிய போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு மூணு விசில் விட்டா அது கரெக்டா இருக்கு
ஓகே அதா நம்ப நார்மலா செய்ற அரிசியேதா அதே அளவுதா ரெண்ட கிராஸ் ஒரு கிளாஸ் அரிசினா ரெண்டு கிளாஸ்
இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு மாதிரி நா இப்ப வந்து செம்பருத் திபிராண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு அரிசி வாங்குவ அதுல பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி பாஸ்மதி ரைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆமா நா அப்டிதா அளந்து வப்ப குக்கர்ல வைக்கும் போது
ம் ம் ம் அதா பிராண்டுக்கு ஏத்த மாரி மாறு நம்ம அங்கேயே கேட்டுக்குணு இப்ப வாங்கும்போது அ
ஆமா ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு மாரி இருக்கு
சரி சரிங்க தோழி இப்போ அந்த காய்ங்கள்லா சேக்கறதால எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வப்பீங்களா தண்ணி இல்ல அதுவே கரெக்ட்டா இருக்குமா
இல்ல நா அரிசிக்கு நம்மதா முடியே வதக்கிறோ இல்லையா இந்த கேரட் பீன்ஸ்ல்லா சீக்கிரமா வேகுற காய்கறி அப்டிங்கறதுனால நம்ம ஏற்கனவே வதக்கிர்றோ அதுலே பாதி வெந்துரு அரிசியோடியே சேந்து வெந் துரு அரிசிக்கு எவ்ளோ தண்ணி வப்பனோ அதே அளவு தா வப்ப
அதேதா ஆ சரி சரிங்க தோழி அதா எனக்கு வந்து எ ப்டின்னா அ குக்கர்ல செஞ்சா சாப்ட மாட்றாங்க அப்டின்னு சொல்ட்டு ஒரு நம்ம ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அது வந்து எப்டின்னா நம்ம காரோ கொஞ்ச எக்ஸ்ட்ரா இருந்தா கூட சாப்ட மாட்றாங்க பசங்க அன்னால இப்ப தனியா கெளரி தனியா சாப்பாடு வச்சு அப்டி கட்டி குட்த்துருவ கெளரி அது டபுள் வேலையா இருக்கு ஆமா அ இது ட்ரை பண்ணணு ஒரு லீவுல தா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்கணு எப்டி சாப் ப்புறாங்களா இல்லையானு சின்ன சின்ன பசங்களா இருக்காங்களா அதனால ம்
சரிமா சரிமா முயற்சி பண்ணிப் பா ங்க நா குக்கர்ல தா பண்ணுவ ஆனா நல்லா தா இருக்கு டக்குன் செய்யறதுக்கு ப த்திங்கனா நா இது மாரி தா செஞ்சு குடுப்ப
ஓகே செரிங்க தோழி செரிங்க தோழி